வணக்கம்மா வெல்க்கம்மா
வச்சிக்கலாங்க வணக்க வெல்க எல்லா ஒண்ணுதானே
ம் சேரி செரி நீங்க உங்களோட பயணம் வந்து ஹைதராபாத் வழியா போனிங்கனா நம்ம சந்திக்கலாம்
கண்டிப்பா கண்டிப்பா இல்ல எனக்கு என்னனா இல்ல எனக்கு என்னனா ப்ப என்ன குழப்பமா இருக்குனா சென்னை போயி போலாமா இல்ல ஹைதராபாத் வந்து போலாமா ஒரே குழப்பமா இருக்கு
ஹைதராபாத்ல இருந்து இருந்தா ஹைதராபாத்ல இருந்து போங்க சென்னையல இருந்து இருந்தா சென்னையல இருந்து
ஆனா இதுல ஒரு உண்மை என்னனா நா சென்னை இது வரைக்கு ஒரே ஒரு முறை கலந்தாய்வு போவாங்களே என்ஜினியரிங் கலந்தாய்வு பிஎட் கலந்தாய்வு அப்போ வந்து நா வந்துருக்கே அவ்ளதானே தவிர நா சென்னையில எங்கி தங்கில பாண்டிசேரி வந் நா ஒரு மூன்று நான்கு முறை வந்திருகே
ம் பாண்டிசேரி உங்க நண்பரோட அ ஊரு பக்கோ அது
ஆம்மா ஆம்மா தெரியுநா அந்த ஆரோவில்லையல்லா இருக்குல்ல அதுகு வரணனு எனக்கு ரொம்ப ஆச ஆனா அன்னைக்கு வந்த போ நடையில பூட்டிடாங்க நா பாண்டிசேரியில வந்து ந்து யிப்பேயில்ல நா பாண்டிச்சேரி வந்து இப்ப ஒரு ஆறு வருஷோ இருக்கு ஆ ந்த மதர் ஆஸ் எனகு ரொம்ப பிடிக்கு அப்புறோ வந்து ஒரு ஆறு வருஷ யிருக்கு நா பாண்டிசேரியில வந்த பக்கத்துல அது என்ன ஊரு அ கடலூர் அந்த பண்ருட்டி பக்கத்துல கடலூர்ல ஒரு ஒரு ஒரு காலனி இருக் டிபி கால்னி அங்க வந்த அங்க வந்து எங்க சொந்த த்தாரோ ஒருத்தவங்களுக் விரு ருந்து வச்சாங்களா அப்ப அவங்க கூடிட்டு வந்தாங்க அங்க வந்துட்டு அது ரொம்ப கடலு யிருக்கு அவங்க இருக்வே முடியலிங்க உஷ்ண அந்த வீடெல்லா
ம் அத்தா கடலூர்
ம் ரொம்ப முடியலங்க அது அங்க இருக்வே முடில அப்ப நா நினச்சிக்கிடே எப்டிதா யிருக்க அங்க முந்திரிக்தோபல்லா நெறய இருந்துச்சி
ம் நா வந்து போன வருஷோ ம் ஒரு ஜூன்ல தா ஆ அங்க போயிருந்தே பாண்டிச்சேரிக்கு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் போயிருந்தோ ம் செம வெயிலு அந்த பாம்அவுஸ்ல தா தங்கிருந்தோ அ எழுதாபுளையே வந்து பீச்சு ஆனா அது அது வந்து ஒரு நல்ல ஒரு மெமரியா அமைய வேண்டியது ஆனா ஒரு ஒரு கெட்ட மெமரியா அமைஞ்சிருச்சு அது ஒரு அப்டியே மனசுல அது பாண்டிச்சேரி கேட்டாலே எனக்கு ஒரு கெட்ட ஒரு நினைவு தா வருது எனக்கு
ஏன் அப்ப என்ன ஆச்ச அந்த மாரி
என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா
உஹ
ஆ என்னோட கொழந்தை அப்போ ஒரு எட்டு மாசோ அ அவளுக்கு பாப்பா கொஞ் கொஞ்சோ வெள்ளாங்க அழைச்சல்னால அவளுக்கு லைட்டா ஜோரோ வந்துடுச்சு வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா நாங்க வந்து ரொம்ப கண்டுக்கவே இல்ல ரொம்ப கேர்லஸ்சஸ்சா இருந்து டோ அதுக்கப்பறோ அவளுக்கு ரொம் ப ஜோரோ வந்துடுச்சு நைட்டு்ப் ஃபுல்லா மருந்து ஊத்துநோ ஆனா குடுக்க வேண்டிய அளவு ஊத்தல ரொம்ப கேர்லஸ்ஸாவு இருந் தெரில போல சோ அதுக் அப்பறோ இன்னு ஒரு நாள் சுற்றுற வேண்டிய ப்ளான் இருந்துச்சு அதுக்கப்புறோ எங்க அண்ணன்ங்கெல்லா சொல்லிட்டாங்க இவளுக்கு ஜோரோ அடிக்குது இன்னைக்கு வேணா நம்ம இணைகே ஊருக்கு போயிடலான்னு சொல்லி முடிவு எடுத்தாச்சு சோ ஒரு எட் எட்டு ஒன்பது மணிக்கு தா சாப்பிட்டு கிளம்பலான்ட்டு இருக்கு அப்போ வந்து அவளு அ பாப்பாவ கையில வச்சு தூக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு வலிப்பு மாரி வந்துருச்சு அது ஒரு பத்து சாக் ஆமா ஆமா ஆமா ஒரு தேர்டி செகண்ட் வந்து அன்கான்சியஸ் ஆட்டா எனக்கலா அப்டியே உயிரே போயிடுச்சு என்ன பண்றதே தெரில அப்புறோ டக்குனு கீழ வ இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி தா அவரோட வண்டியில கூட்டிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல காமிச்சாங்க வண்டில ஏறி உக்காந்தோனே ஒரு நார்மல் ஆயிட்டா ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டு அப்டியே ஒரு மாரி அவ பண்ணா எனக்கு ரொம்ப எனக்கே உயிர் போன மாரி ஆயி ச்சி அதுக்கப்புறோ ஆஸ் ஹாஸ்பிடலுக்கு கூப்ட்டு போனோனா அவுங்க சொன்னாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க இதே மாரி நேத்துலந்து கொஞ்சோ ஜொரோ வாந்தி நீங்க மருந்தெல்லா கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க ஆ கொடுத்தோ எவ்ளோ கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது அ எவ்ளோ எம்எல் சொன்னா இவ்ளோ எம்எல் கொடு கூடாது இது மாரி ஹை ஃபீவர் வந்தாக்கா கொஞ்சோ அதிக எம்எல் கொடுக்கோன்னு நீங்க கம்மியா கொடுத்தீங்க அதா இதாவல இப்ப நார்ல் நார்மல தானே இருக்கு த நீங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்கு பாண்டிச்சேரில அங்க போய் பாருங்க அப்டின்னாங்க
ம்
அங்க போயி கா பாத்த ஒன்னே அவுங்க சொல்ட்டாங்க இது வந்து நாங்க ஒரு ஒன் ஒரு டொண்ட்டி போர் ஹவர்ஸ் வந்து அப்சர்வேஷன்ல வைக்கரோ அப்பதா எங்களால சொல்ல முடியும் ஆ அந்த
இல்ல இப்ப வந்து பாப்பா வளந்துட்டா இல்ல இப்ப அந்த தொந்தரவுளா எதுவு இல்லையே ஆ
இல்ல நான் இன்னும் சொல்லி முடிக்கல அவுங்க சொன்னாங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து அப்சர்வேஷன் வச்சிட்டு அந்த டொண்ட்டி போர் அவர்ஸ்ல ரெண்டு மூணு ஆ ரிப் ரிபீட்டடா வந்துச்சுன்னாக்கா அது பெ பெரிய இஷிவ் வரலனாக்கா அது நார்மலு நெறயா பேருக்கு கொழந்தைக்கு வந்து ஹை பீவர் ஆவு க்கா அது வந்து மூளைக்கு அந் த ஹீட் அடிச்சு அவுங்க வந் து இது மாரி ஆயிடுவாங்க ஆ அதனால கண் ட்ரோல் வச்சிதா சொல்ல முடியும் இன்னாங்க சோ ஒரு நாள் அப்சர்வேஷன் வச்சாங்க நார்மலா ஆயிட்டா அவுங்க சொன்னாங்க ஆ நாங்க வந் து டிசார்ஜ் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு இல்ல இன்னொ ஒரு த்ரீ போர் டேஸ் வச்சி பாக்குறோ அப்டின்னாங்க
ம் ம் புரிது
சோ அதுக்கப்புற நாங்க சொன்னோம் இல்ல எங்க அண்ணனுக்கு வந்து ஊருக்கு வெளிநாட்டுக்கு போனு நாங்க இந்த ஊரு கெடையாது நாங்க வந்து சுத்தி பாக்கதா வந்தோ சோ எங்கள கண்டிப்பா ஆ இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணணும் இன்னோ சோ அதனால அவுங்க என்ன பண்ணாங்க நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க உங்க சொந்த விருப்பத்தல தா கூட்டு போறீங்க சொல்லி கையெழுத்து கூட்டு குடுங்க நா அப்பனா விடுறோ அப்டின்னாங்க சோ போட்டு குடுத்த ஒன்னே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போனோ
ஆ ஏன்னா அரசு மருத்துவமனைல வந்து அவ்ளோ நாளு விடமாட்டாங்க எழுதுல இந்த மாரி கேஸ்குலா இப்ப பாப்பா நல்லா இருக்கால இப்பல்லா அந்த பிரச்சன வறதில்லையா
ஆமா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா அவுளுக்கு வந்து ஒரு மாத்ர குடுத்துருக்காங்க ஆ இந்த எப்போ இது மாரி பியூச்சர்ல இது மாரி வந்துச்சுன்னா ஆ இந்த மாரி வந்துச்சுன்னா கெடையாது எப்போ அவுளுக்கு இதுக்கப்புற அஞ்சு வயசு வரைக்கு ஜொரம் வந்தாலே நீங்க இந்த ஒரு மாத்ரல பாதி போட்டுறணு அது வந்து மாத்தர பேரு டைசர்ஸ் பாம் ஏதோ ஒன்னு அது வந்து இது மாரி ஆ ஆ வலிப்பு வராம தடுக்கிறதுக்கு அது ஒரு ஆப்ஷனு ஆனா இது போட்டு கூட சில பேருக்கு வலிப்பு வரும் இது வந்து ஒரு பிரகாஷன் தான் நீங்க குடுங்க எப்ப வந்தாலு ஜொரம் வந் தாலே பஸ்ட்டு டூ டேஸ் கம்பல்சரியா இத மார்னிங் ஈவினங் மார்னிங் ஈவினிங் குடுத்துறன்னு சொல்லி ரெக்கமெ இது பண்ணி அம்ச்சாங்க சோ அதனாலதா எனக்கு அந்த பாண்டி சரி பேர் எடுத்தாலே எனக்கு
புரியுது இந்த இது இந்த பிரச்சனை எனக்குமே உண்டு அதனாலதா கேக் கிறன் இப்ப எனக் எனக்கு எப்டின்னா எனக்கு இந்த பிக்ஸ் மாரி இல்ல இப்ப நா ரொம்ப ஏதாவது தேம்பி அழுதாலோ இல்ல தலவலி வந்தாலோ எனக்கு வாந்தி வந்துரு நார்மலா வந்து வாந்தி வர கூடாது சொல்லுவாங்க ஆனா எனக்கு தலைவலிசாலே வாந்தி வந்துரு அந்த தலைவலிச்சா வாந்தி எடு ட்டேனா பிரச்சன இல்லை வாந்தி எடுக்காம இருந்தேன்னா அது எனக்கு ஏதோ ஒரு மாரி பண்ணிரு காய்ச்சல் வந்தா என்னால தாங்கிக்க முடியாது ஏன்னா எனக்கு நீங்க சொன்ன மாரி எனக்கு ரொம்ப சூட்டு உடம்பு அப்ப என்ன ஆயிடுச்சு இது எனக்கு இப்பதா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாதா இந்த பிரச்சன இருக்கு அப்ப அவங்க என்ன சொன்னாங்க டாக்டர் வந்து நீங்க இப்ப இந்த மாத்திரை சொன்னீங்கல இதே மாதிரிதா ஆ எனக்கு இப்ப ஃபீவர்ன்னு வந்துட்டு ட்டாலே நம்ம பேராசிட்டமால் போடுறோமோ இல்லையோ இந்த மாத்திரைய நா சாப்பிட்டுருவே அது அர மாத்திர தா சாப் ட்ட பிரிகாஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களே அந்த ஜன்னி வருது துன்னு சொல்லுவாங்க ஒரு வேல அந்த மாதிரி வந்துருது
ம் அதா சொன்னாங்க சின்ன பசங்களோட இம்யூனி விஷம் வந்து ரொம்ப கம்மி
சின்ன பசங்க ஆ அது உண்மதாங்க அது உண்மதா எனக்கு குழந்தையில இருந்தே ரொம்ப கம்மி தா ஆனா அது வந்து இப்ப நம்ம ஃபிக்ஸ் னு சொல்ல முடியாது நீங்க சொன்ன மாதிரி நல்ல காத்தோட்டமான இருக்கிற எடத்துல இருந்துட்டா பிரச்சனை கிடையாது உங்களுக்கு புரியுதா எனக்கு இந்த ஏசிக்குள்ள இந்த மாதிரிலாருந்தா எனக்கு அந்த மாதிரி வந்துரு ஏசி கீழயிறுந்தாலே எனக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துருது
அதா டாக்டர் என்ன சொன்னார் னா அஞ்சு வயசு வரைக்கு ஜொரோ வந் வந்தாரு ஃபஸ்ட் இந்த ரெண்டு நாள் இருந் கொடுத்துருணு அஞ்சு வயசுக்கு அப்புறோ அவங்க வந்து பெருசா எதானா ஒரு இம்முனி சிஸ்டம் இருந்தா ஸ்ட்ராங் ஆகிடும் சோ தேவப்படதுப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமுச்சிவச்சாங்க ஆனா எனக்கு அந்த மாத்தர போடவே பயமாக இருக் என்னனா அது படிச்சே அதோட சைடு எஃப்பெக்ட் என்னனு அது ரொம்ப டிசினஸ்தா வரு மயக்கமா வருமா அ மெமரி லாஸ் ஆகுறதுக்கு கூட சான்ஸ் இருக் க்கு அந்த மாதிரிலா வந்துச்சு சோ அதனால நா முடிஞ்ச அளவு
நா என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாத்ர கொடுக்காம பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொய்யா ப்பழம்லா இருக்குல்ல கொய்யா பழம் வந்து நல்லா குடுங்க எவ்ளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு கொய்யா பழம் குடுங்க கொய்யாப்பழம் வந்து இதுக்கு ரொம்ப நல்லது நம்ம இம்யூனிட் சிஸ்டம் வந்துக்கு நல்லா வந்து இது பண்ணும் நம்ம கிரேப்ஸ் கொடுப்போ கிரேப்ஸ்லேயு வந்து பார்த்தீங்னா நம்ம அந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் குடுப்போ ஏன்னா அது இனிப்பா இருக்கு அப்டின்னு அது குடுக்க வேண்டா பச்சைக்கலர்லையே வந்து பாத்தீங்னா பச்ச திராட்சை இருக்கு இல்லையா உருண்ட உருண்டையா பச்ச திராட்சை அது வாங்கி குடுங்க இல்லன்னா நா என்ன சொல்றேனா கொய்யா பழத் தையும் அவ சாப்ட்டாலு செரி மசிச்சு ஊட்டுங்க ஏன்னா கொய்யாப்பழ டெய்லியு ஒன்னு ஒன்னு குடுங்க ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக லேஸ் லேசா அந்த மரநெல்லிக்கா குடுத்து பழக்குங்க
உம் அவ எல்லாமே சாப்பிடுறா அதுல பிரச்சன இல்ல நல்லா இப்ப ஹெல்த்தியா இருக்கா நல்லா விளையாடுறா ஆ குதுச்சுக்கிட்டே இருக்கா அவ நடந்துகிட்டு தேர்க்க ஓடி இருக்கா சோ இப்பல்லா பாக்கும்போது நல்லா இருக்கு ஆனா லைட்டா கொஞ்சோ ஜொரோ வர போது அப்டியே உட்கா இது மாரி ஆட்டம் போடாம சைலண்ட்டா இருப்பால எனக்கு பயொ வந்துரு என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு
இல்ல உண்மதா இப்ப நீங்க சொல்றதுனால நா சொல்றே எனக்குமே அந்த மாத்ர குடுத்துருக்காங்க காய்ச்சல் வந்து நான் வந்து ஒரு அப்புற மாத்ர சாப்ட்டுதா ஆகணு இப்ப நா கிட்டத்தட்ட அந்த எட்டு வருஷமாவுமே அப்டிதா எனக்கு அதனால காய்ச்சல் ஆமா அதேதா ஆனா வந்து என் அந்த எம் ஜி இருக்கு இல்லையா
ஆ ஒங்களுக்கு கொஞ்சோ ஹையா குடு
ஹையரா இருக்கு அந்த எம் ஜிஸ் இருக்கு அந்த அ நீங்க சொன்னதோடவே இன்னொரு ஒரு டோஸ் சேத்து எனக்கு குடுப்பாங்க இந்த அது பேர் வந்து நாப்ரோசினோட சேத்து அந்த நீங்க சொன்ன பேர அந்த ரெண்டு வரு ரெண்டு சர் மாரி ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்ல்ல ஒவ்வொரு மாரி இருக்குல்ல பிராண்டு ஒண்ணுதா இது ரெண்டு ஒண்ணுதா ஆனா அத சாப்ப க்கும் வெச்சுகோங்க பிரச்சன இல்ல நல்லா தூக்கமும் வந்துருது
ஆமா ஆமா ஆனா டாக்டர் அன்னைக்கு நா கேக்கும் போது சொன் ரொம்ப நார்மலா சொல்றாங்க இது வந்து பத்துல ஒரு நாலு கொழந்தைக்கு இதெல்லா வரதா செய்
அ இல்லங்க உண்மதான் நீங்க நெனைக்கிற மாரி இது ஒரு குறைபாடோ இதெல்லாங் கெடையாது இன்னு நேச்சுரலாவே இருக்கு இப்ப நீங்க இத சொல்ரிங்கனால சொல்றன் எங்க அக்கா மகளுக்கு வந்து பாத் இன்னா டுவின்ஸு கத்தார்ல இரு க்காங்க எங்க பெரிய மச்சாம் பெறக்கும் போதே பாப்பாவுக்கு சுகரு ம் சே
அப்பா சா
அவளுக்கு இனி லைப் லாங் சுகர் இருக்கும் அது குழந்தையோட பேபி சுகர்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பதினெஞ்சு வயிசுக்கு மேல வேணா நம்ம எதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணா கொழந்த பெறக்கும் போதே சுகரோட தா பொறந்தா
ம் இவ வெ நல்லா ஹெல்த்தியா தான் பொறந்தா நம்ம கொஞ்சம் கேர்லெஸா இருந்துட்டோம் சுத்தம் வந்து
அதுதான் சொல்றேன் நம்ம வ அதெல்லாம் வந்து இன்னைக்குல்லாம் வந்து என்ன சொ துரு மெடிசன்ஸ் நறையா வந்துருச்சிங்க முந்திமார்லா நம்ம பயப்பட தேவையே இல்ல
ம் அதான் பட் இப்போ வரைக்கும் ஒரு வருஷ இந்த ஜூன் வந்தா ஒரு வருஷம் ஆச்சி ஆ இன்னும் கொஞ்சம் இதா பயமாதான் இருக் கு பட் ஆ என்ன பண்றது கொஞ்சம் பயந்து பயந்துதான் அஞ்சி வயசு வரைக்கும் பயந்து பயந்து தான் இரு
கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க பாப் பா நல்லா இருப்பா நீங்க பயந்துகாதிங்க எனக்கு ஒரு கால் வருது இருங்க நான் முடிச்சிட்டு வரே எப்ப பாரு எதாவது ஒரு போன் வந்து டேதாங்க இருக்கும் வேல அப்பிடி என்ன செய்யறது
கண்டிப்பா கண்டிப் நீங்க பேசிட்டு வாங்க நன்றி